ஹலோ பாய் கால் வருது பாய்
ஆ வரு வருது மேடம் சொல்லுங்க
சொல்லுங்க வாய்
ஆ ஆ நீங்க என்ன பண்ணீங்க
நானா பசிச்சுது சாப்பாடு செஞ்சே கறி கொழம்பு கல்ல தா தா கறி வாங்கினு வந்து குத்தாரு எந்திச்சி கொன் நேரோ அப்டியே இருந்துட்டு நா வளக்குற பெட் இருக்காங்களே வீடு சு ஃபுல்லா குப்ப நா குப்பையில பத்துட்டு இருந்தே நைட் ஃபுல்லா குப்பன்னே தெரியாம அனால இவங்க ஃபுல்லா அமுக்குள்ள பண்ணி முட்ட ஓட எல்லா நசுக்கி நாஸ்தி பண்ணி வச்சிருந்தாங்க அது வீடு மட்டு கொஞ்சோ பெருக்குன கிளீன் பண்ணி அப்புற சோம்பேரி ஆயிடுச்சு அப்புறோ கறி எடுத்னானு குடுத்து சாப்பாடு செய்ய சொன்னாரு செஞ்சுட்டு அப்றோ மேகி செய்லான்ட்டு பாத்த சோம்பேரியா இருந்துச்சு சரி சாப்பாடே போட்டு சாப்டுவோன்ட்டு சாப்பாடு சாப்ட்டு உக்காந்துண்ணு இருக்க ம்
ஆ அளத்ததுா இன்ட்ரெஸ்டிங் ஆ
புரில
ஏது இன்ரெஸ்டிங்கா நடந்ததா மேடம்
இன்ட்ரெஸ்ட்டிங்கா எதுமே இல்லங்க பெருசா எதுவு இன்ட்ரெஸ்ட்டா எதுவு நடக்ல ஆஃப் டே தா முடிச்சிருக்கு முடிஞ்சிருக்கு இன்னு ஆஃப் டேல ஏதாச்சு நடக்க வாய்ப்பு இருக்கு நா வீட்ல இருந்தாலே எனக்கு இன்ட்ரெஸ்டிங்கா எதுமே நடக்காதே ஏ ஹஸ்பி கூட வீடியோ கால் பேசிருந்தே அவ்ளதா வேற எதுவு இல்ல
யார் கூட மேடம்
ஹஸ்பீ
ஹஸ்பீனா
ஓ ஹபி
ஹபினா ஹலோ
ஆ
அப்டினா
ஏ எ ஆள்ட்ட பேசிந்தே புருஸ்கிட்ட
ஓ ஓ
அது வந்து எல்லாரு ஹபி ஹபி தா அது நா மட்டு ஹஸ்பி அப்டினு கூப்டுவ நம்ப கொஞ்சோ டிஃப்ரெண்ட்டா இருக்கலா அப்டின்னு
ரொம்ப டிஃப்ரெண்ட் தா மேடம் நீங்க
ஏ ஆமா என்ன இப்ப உனக்கு அது கேட்ட உன்னே தெரிஞ்சுதா இல்லல்ல அதுதா ஹஸ்பி
ஆ ஒரு டிஃப்ரண்டா இருக்கு ஆனா டிஃப்ரெண்டா இருந்தா தா புடிக்கு போல
ஏய் ரொம்ப பைசாத போ போ
சரி நேத்து என்ன ஆச்சி நேத்து எதோ சொன்னீங்க
எதுக்குங்க ஏ நாம ஏ கொஞ்ச நேரோ கழிச்சு கேட்டாலே தெரியாது நேத்து நைட்டு பேசுறது இப்ப மத்தியான கேக்குற மறுநாள்
ஆ நா நைட்டு வந்து எதுவுமே ஆச்சு இன்னைக்கு வேற எத் என்மேரி எக்ஸ்பிளைன் பண்ணுன் நீங்க
தெரிலியே என்னா எக்ஸ்பிளைன் பண்ணான்ட்டு
ஓ பரதட்வீங்களா நீங்க
ஆமா ஆ
ஓ நீங்க சொன்னதே இப்போ காய்பேக் இப்போ வந்து நைட்டு சொன்னது கய்ல மறந்துருவீங்க
கொஞ்சநேர கழிச்சி கேட்டாலே மறந்துருவே அது அவளுக்கே தெரியு இப்ப நீ இன்லாடு நாபக் பத்துனாதா தெரியு கேளு ஓ தவோசிஸ் ச்சிர்கிட்ட கேளு அவள்ட்ட இப்டிதா பேசினே இர்ப்பே டப்புன்னு ஏதாச்சு ஒரு வேல செய்லன்னா அலோ சொல்லுவே ஆ சொல்லு அப்டின்னுவா இன்னா சொல்லீன அப்டி கேப்பே அப்றோ அவ சொல்லுவா எடுத்துக் குடுப்பா ஆ அம்மா அம்மா இந்த் மேரி எத் மாரி சொல்லுவே நீ ஏதாச்சி ஸ்டாட் பண்ணனா ஆ ஆமாமா அதுதா அதுதா அப்டி சொல்ட்டு நா கெத்துவே
ஓ ஓ ஆ மேடம் கேட்டே ஓ அட்டிக்குருவா பேஸ்வீங்க நீங்க நீ எதோட பேச டைம் இருக்கா ஏதோ திடீனு கால் பண்ணீங்க இன்னிக்கி
ஏய் வோட் ரா அம்மா பேஸ்னே இருக்காத ஏய்ய அவனுக்கு பேசுற்துக்கு நா மட்டுன்தா இருக்கே உனக் அப்டியா
ஆ சிசுன்மிய நீங் யாரு கன்ட்டு
நதா அவன்ட்ட பேசுத்துக்கு நா மட்டுன்தா ருக்கேன் சோ நா மட்டுன்தய்யெ என் ஃபோன மட்டுவெ க்ஸ்பெட் பண்ணுவா என்ன மட்டுதா எக்ஸ்பெக் பண்ணுவா நா பண்ணனு அப்டின்ட்டு அனால நா உன்ட்ட பேசுறா உனக் கப்டியா உனக்கு என்ன எத்தன பேர் ருக்காங்க ஃபோன் பண்ட்டு பேசுறாங்க ம்
நீங்க வந்தெய் இய் இய் சுத்தி வய்ற வந்து இது பண்றீங்க டார்கெட் பண்ட்டிங்க தோ வெ வந்து பொவந்து உனக் வந்து யாரல்லா கால் பண்ணுவாங்க நாம் மா அவருக்கு மட்டு நா மட்டுதா இக்குறே அப்படின்ற மாரி கனக்டட் ஸ்விச்சுன்னா அ
இன்தா இருக்கே உனக்கு அப்டி இல்லல்ல உனக்கு எத்தன பேர் இருக்காங்க
எத்தன பேர் மேடம் இருக்காங்க சொல்லு சே சொல்லுங்க எத்தன ப்ரக்காங்க
இப்பு கள் செப் த்துர பைக் கிட்ட பேசுவே அவன் என்னாலியே எல்லா கேர்ள்ஸு அவாய்ட் பண்ட்டு நானே ஒழுகனு எரேதா அப்ப நா ஆனந்தனா மப்புக்கு முடியு
சே ஆ
ஏய் அவன எவ் எத்தன பொண்ணுங்கள்ட்டுமா பிடிக்கு எத்தன பொண்ணுதே மா பெய் நாங்களாஃப் நாங்க ஃப்ரெண்டா இருக்குறப் ப்ப கூடில்ல லவ் பண்ணி ஒன் இயர் வரிக்குமே எவ்ளோ பொண்ணுங்க தெரிமா அவன்ட்ட பேசி நேந்துச்சே எல்லார்மே அவனுக்கு ரொம்ப க்ளோஸ் ஃப்ரெண்ஸு எங்க நா ஹட் ஆவ்கூடாதென் த்தே யாரு்கிட்டயுமே பேசாம எல்லாருக்கிட்டயு நான் அவ்னு ஒன்னா இருக்குற ஃபோட்டோ அனுப்பி மெரி வள லௌ பண்றே அப்படின்ட்டு சொல்லிருக்கா அதுலெர் அதுல வந்து அந்த பொண்ணுங்களாவே டிஸ்டன்ஸ் மெய்ன்டெய்ன் வன்ச்சி இவனு சந்தோஷோ அப்டின் அந்த பொண்ணுங்க டிஸ்டன்ஸ் மெய்ன்டெய்ன் பண்ணணுன்தா அவ அப்டி பண்ணானே அது வேற அதா இதுமாரி ஆய்ச் ஆ அப்ப அப்டி இருக்குனா நாதான பாத்துக்ணு எனக்காக இருருன்னா நா அவனுக்கு நா அவன பாத்துக்கணுல்ல
செரிங்க வேற
இது உனக் வந்து வாஎத் கால்ஸ் ஃப ஃபோன் பண்ணுவாங்க சாட் பண்ணுவாங்க ரீல் ஷேர் பண்ணுவாங்க
ஓ
உம் ஆ கன்வே இல்ல ரீல்ஸும் நா தா அனுப்பனு சாட்டூ நான்ந்தா பண்ணும் ஆம்
எல்லாமே இதுக்குதான் பண்ணுவீங்க
ஆமா நா தா எல்லாமே எல்லாமே எந்த சொல் னா எந்த சொல்லாம எங்கேயுமே உவே மாட்டான் தெரியுமா இந்தமாரி பசங்க வெளியே கூப்பிட்டுச்சன்னா உடனே ஃபோன் பண்ணி ஆனா நா கே நா அந்த அளவுக்கு ரூல்ஸ் போட மாட்டேன் ஏ என்ன கேக்குற பெயிட்டு வா அப்டி சொல்வே இல்ல எனக்கு போ பிடிக்கலன்னுா நா காசு குடுத்து போ சொன்னே ஆ அ வருமே ஒரு நிமிஷொ ஆ அதான் இப்படித்தான் நடக்கும் எங்க இதுல ம் ம்
ஆ சேரிங்க மேடம் எப்போ மேடம் வருவீங்க இங்க இந்த
ஒதே ஒரு நிம்ஷோ ஒரு நிம்ஷோ ஆ அலோ
ஹலோ
சொல்லுங்க பாய்
ஆ
ஆ
ஆ சொல்லுங்க மேடம்
அ அதுதான் அதனால தான் நான் கொஞ்சம் எக்ஸ்ட்ரா இம்பார்ட்டன் கொடுப்பே எந்த பஸ் பையனாச்சு சொல்லுவாங்க நெறைய பசங்க ஒரு சில பேர் அதான் ஒரு சில பேர் சொல்ல மாட்டாங்க ரார் தா பசங்க அப்டி சொல்றது என்ன அம்மான்னு சொல்லுவாங்களா
ம்
உம் மாவென் அவன் அந்த எடத்துல வச்சிருக்கான் அப்ப நா அவன எப்டி பாத்துக்கணும்
ஓகே ஓகே
ஆ அவனுக்கு எல்லாமே நான் தா அதுமாரி தான் அவனு எக்ஸ்பெக்ட் பண்ணுவான்ல நா தான் அவனுக்கு எல்லாமே இருக்கணும் அவன் தான் எனக்கு எல்லாமே இருக்கணுன் சரிதா நா அந்த ஸ்பேஸ் தரே செரி நீ சாப்ட்டியா
ஆ சாப்ட்டே மேடொ
என்ன சப்ட்ட
உப்புமா இருந்தது உப்புமா உப்புமா உப்புமா
கூமாவா கூமான்லா ஏதாச்சு இருக்குமா ஃபுட்டு
உப்புமா
ஓ உப்மா ஓகே ஓகே ஃபைன் ஃபைன் ஃபைன்
ஃபைன் ஃபைன் ஃபைன்
ம்
உப்புமா சாப்டே மேடம்
ஓகே மதியானத்துக்கு என்ன
கேக்குல மேடம் மதியானதுக்கு சாப்பாடு இருக்கு எதா ரசோ வெச்சுருக்காங்க எதோ கூட்டு வெச்சுருக்காங்க
ம் ஆமா நீ எத்தன மணிக்குயா எந்திரிப்ப ரீல்சா அனுப்புற
எ மேடம் என்ன ஆச்சு
ஒரே நோட்டிஃபிகேஷனா வர்து நா வேற குழந்த சிரிக்கிற நோட்டிஃபிகேஷன் வெச்சுருக்கனா அ அஹ அஹனு வருது
அரிச்சுனே இருக்கனா
ஆ
அப்போ நீங்க வேற வீட்கு வன்ட்டு எனக்கு கல்யாணோ இருக்கு
புரில
இல்ல வேற எதோ ரீல்ஸ் கேட்டீங்ளா நீங்க டெடிகேட் பண்ணுட்டு என்ன ரீல்ஸு எனக்கு அந்த ரீல்ஸ் இல்ல இல்ல நீங்க அந்த அந்த ரீல்ஸாவே எனக்கு எந்த ரீல்ஸ் வேணா அந்த ரீல்ஸாவே அனுப்பு அப்டின் சொன்னீங்ளே என்ன ரீல்ஸ் அது
நா எப்போ சொன்ன
மேடம் நீங்கதா மேடம் பிச் பண்ணிருந்தீங்க
எ ஊ ஆ ஒரே நோட்டிஃபிகேஷனா வருது எதுக்கு ரீல்ஸா அனுப்புற அப்டின் சொன்ன
அ வேற எது சொன்னீங்ளா
இல்லியே நா வேற எதுமே சொல்லவே இல்ல
செரி போயிட்டு சாட்ல போய் பாருங்க என்ன என்ன சொன்னீங்க அப்டினு
ஒரு நிம்ஷோ இரு பாக்குறே சார்ஜர் வேற ரெண்டு பர்சன்டேஜ்தா இருக்கு அவ்ளோதா சடவுன் ஆவ போது சார்ஜ் போட்டுதா பேஸ்னு வெயிட் பண்ணு செரி நா நெக்ஸ்ட் இதுல பாத்து சொல்றே இப்ப களம்பு ஆ அங்க பாரு ஏ காலைலியே ரீல்சா அனுப்பாதடா ஒரே நோட்டிஃபிகேஷனா வருது அப்டின் அனுப்புன
ஆமா
செரி வை கட் பண்ணு பாய் ஏ கட் பண்ணுப்போ